உங்களோட நம்பர நா நம்மளோட காலேஜ் குரூப்ல இருந்து எடுத்தே நீங்களு என்னோட கிளாஸ் தானா
அ ஆமா உங்க காலேஜ்ல தா நானு படிக்கே
ஆ உங்ககிட்ட நா நம்ம காலேஜ் பத்தி கொஞ்ச பேசலாம்னு தா கால் பண்ணே
ஓகே பேஸ்லாமே
ஆ உங்களுக்கு எந்த ஊ ஆ கல்லூரி பத்தி நம்ம பேஸ்லா
ஆ
ஹ நீங்க டேஸ் கால நீங்க டெய்லி உங்க வீட்டுக்கு போயிட்டு போயிட்டு வருவீங்களா இல்ல நம்ம காலேஜோட
விடுதியில்
பீட்டுதி எனக்கு டெய் தினமும் வீட்டுக்கு போயிட்டு வரணுன்னு தா ஆச ஆனா வேற வழி இல்ல ரொம்ப தூரத்துல ஏ வீடு இருக்கறனால விடுதியில தங்கி படிக்கிறே இங்க சாப்பாடு சரியில்ல தங்குகற எடமு சரியில்ல
அப்படியா ஏ என்னோட வீட்லயு என்ன விடுதியில தங்கி படிக்கிறதுக்காக தா சொல்றாங்க அதா நீங்க எப்டி படிக்கிறீங்க ஒங்களுக்கு அங்க எல்லா கரெக்ட்டா இருக்கா என்னன்னு கேட்டுக்கலான் தா கால் பண்ணே
விடுதில தங்க வேண்ட வீட்டுல இருந்தே நீங்க வர்றதுதா நல்லது
ஆனா என்னோட வீடு ரொம்ப தூரமா இர்க்கே
தூரமா இருக்குன்னா அப்ப வேற வழியே இல்லாம விடுதியில இருந்து தா ஆகணு பெண்ணா இருக்குற மாரி ஒங்ளுக்கு கொஞ்ச தூரத்துல இருக்கு அப்டின்னா பரவாயில்ல எனக்குல்லா இங்க இருந்து நா ஏ வீட்டுக் போனோன்னா விடிஞ்சிரு ஆறு மணிக்கு தா போவே அந்த அந்த அளவுக்கு தூர இருந்துச்சுன்னா ஆமா அந்த அளவு க்கு தூர வந்துச்சுன்னா நீங்க விடுதில இருந்துக்கலா
உங்களுக்கு ஆறு மணி ஆகுனா எனக்கு அடுத்த நாள் மதியோ ரெண்டு மணி தா ஆகு
அப்ப தயவு செஞ்சு விடுதிலயே தங்கிக்கோங்க
ஆமா ஆ நம்ம காலேஜ்ல இருக்க விடுதியில தங்குறது நமக்கு பெஸ்ட்டா இல்ல நம்ம காலேஜ் விட்டு வெளியில போய் தங்குறது நமக்கு கரெக்ட்டா இருக்குமா
என்னோட குடும்ப சூழ்நிலைய பாக்கும்போது எனக்கு வந்து விடுதில இருக்கதுதா எனக்கு சரியாபடுது யானு கேட்டா வெளியில போய் தங்கோறோ அப்டின்னா அதுக்கேத்த செலவுக்கே நா தனியாக சம்பாதிக்கிற மாரி இருக்கு
ஆமா
அடிக்கடி போய் வீட்டுல எனக்கு இப்போ வேணு திடீர்னு இறநூறுவா வேணு அப்டின்னா அது கொஞ்சோ கஷ்டோ ட்டுமா இக்கு ஏ வீட்டுல ஆனா ஒரே பேமெண்ட்டாக கண்டிப்பாக குடுக்க முடியு அப்பப்போ குடுக்குறதுக்கு எங்க வீட் ட்டில கொஞ்சோ சிரமமா இருக்கு அதுனால என்ன பொறுத்த வரைக்கு நா விடுதியில இருக்கிறது தா ரிபர் பண்ணிருக்கே
அப்டிங்களா சரி ஓகே நீங்க இருக்கறனால நானு அங்கயே இருக் கறதா முடிவு பண்ணிக்கிறே
ஓகே உங்களுக்கு இங்க நீங்க வந்து இங்க ஒரு ரெண்டு மூணு மாசோ இந்த காலேஜ் விடுதில இருந்து பாருங்க எப் பிடி செட் ஆகுது அதுக்கேத்த காச மட்டு குடுங்க ஹாஸ்டலுக்கு வீடுதிக்கு
அப்டிங்களா ஓ அந்த மாதிரியு ஆப்ஷன்ஸ் இருக்கா
அப்டி இருக்கானு தெரில கேட்டு பாக்கலா நம்ம
அப்படிங்களா சேரி சேரி இருந்தாலு அப்டி இல்லனாலு ப பரவால்ல நீங்க இருக்கீங்களல்ல ஸோ நானு உங்க கூட இருக்கலான்னு முடிவு பண்ணிடே
ஓ சேரி சேரி
நீங்க என்ன படிக்கிறீங்க
நா ஹோமியோபதி படிக்கிறே
அப்டிங்களா சேரி சேரி
ஆ நீங்க நீங்க என்ன படிக்கிறீங்க
நானு அதுக்கு தா படிக்க போறே
சேரி சேரி
ஆ எனங்க சிரிக்கிறீங்க நா எதும் ஜோக் பண்ணேனா
இல்ல இல்ல
ஆ உங்கள்கக சமைக்கத்
இல்ல எனக்கு பெருசா எதும் சமைக்க தெரியாது உங்களுக் க்கு ஏதாச்சு தெரியுமா
ஆ ஆ பேசிக்கலி நா ஒர்
நீங்க வாவ் நீங்க இப்ப வெளியி வீடு எடுத்து தங்க போறீங்க அப்டினா உங்களுக்கு சமைக்க கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணு எனக்கு அப் அது தெரியாது அதுனால ஆ உங்களுக்கு எனல்லா தெரியு சிம்பிளா ஏதாச்சு இப்ப திடீர்னு நீங்க காலைல கெளம்பணு அந்த மாரி ஏதாச்சு குட்டி குட்டியா ஏதாவது சொல்லி குடுங்க
குட்டி குட்டியா நம்மக்கு வந்து பிரெட்டு முட்டயு இருந்தா நம்ப வந்து ஆ பிரட் ஆம்லெட் போட்டு சாப்டுகலா
உங்களுக்கு அது செய்ய தெரியும்
ஆ அதெல்லா ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய விஷயோ தா
ஓ ஓ என்ன ஒரு சிரிப் பு அப்டினா எனக்கு அந்த முட்டையை உடைக்க கூட தெரியாது
ஒன்னு பிரச்சன இல்ல உங்க பக்கத்துல யாராவது இருந்தாங்கன்னா அவுங்க தலையிலையு உடச்சிக்கலா ரொம்ப ஈஸியான ட்ரிக் அதெல்லா
ஓகே பக்கத்துல உள்ள ஆள பிடிச்சிட்றே
ம் ம் அதுவு சில பேரு கண்ணாடி போட்டுலா வப்பாங்க நம்ம ரூம்மேட்ஸ் யாராது
ஆமா ஆமா
ஆ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களோட கண்ணாடி நமக்கு வந்து ஒரு எக்யூப்மெண்டா அந்த எடத்துல யூஸாகு ம் அதனால அவங்கள மாரி ஆக்க எப்போம் பக்கத்லயே வச்சுக்கணும் நம்ம
ஓகே ஓகே நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் பத்தி ஏதாவது சொல்றீங்களா ப்ர பாத்து ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க அவங்கல்லா எப்டி இப்ப இந்த காலேஜ்ல வந்து ஃப்ரெண்ட்ஸ்லா செட் ஆயிட்டாங்களா
ம் இப்ப என்ன பாத்தீங்கன்னா என்னோட ஸ்கூல வந்து நா வந்து டென்து வரைக்கு ருவாக பிலோ அவரேஜான ஒரு ஸ்டூடண்ட்
ம்
ரொம்ப மட்டமா படிக்கிற ஒரு பையங்க
ம்
டென்த்து பப்ளிக்க தவிர எ வாழ்நாள்ல் நா பாஸ் ஆனதே கெடையாது ஆறாப் ல இருந்து பத்தாப்பு வரைக்கு அ இப்புடிப்பட்ட ஒரு பைய தா நா இதல நெனச்சி சிரிக்காதீங்க அடுத்து கம்பேக்லா ஹெவியா குடுத்துருப்பே
ஆ
ஆமா இப்பிடி இருந்த ஏ நா படிக்கவே மாட்டே இன்னு சொல்ல போனா டென்த்லல்லா மேக்ஸ்ல கணக்குலல்லா கேவலமா மூணு மார்க் ரெண்டு மார்க்லா வங்கக்கூடிய ஆளுனா
அது நானு வந்து கணக்குல இப்டில்லா வாங்கியிருக்கே மற்ற இதுலல்லா ஓகே கணக்குல நானு உங்க கேஸ் தா
நானு அப்டிதா ஆனா நானு மத்த இதுலலா சயின்ஸ்ல சென்டம்லா வாங்கிருக்கே
ஆஹ்
ஆம்மா ஆன் மேக்ஸ் வராது ஆமா தெரியாது நா எவ்ளோ பெரிய ஆளுனு என்னோட கதைகலல்லா சொல்றே அப்புறம் உங்களுக்கு தெரியு
ம்
டென்த் வரை இப்டிதா படிச்சுக்கிட் ருந்தே
ம்
என்னோட டென்த்து தா ரொம்ப ஜாலியா போன ஒரு கிளாஸு
சரி அப்டி அப்டி ஜாலிய போறளவுக்கு என்னல்லா நடந்துச்சு
நெறையா நடந்துச்சு அத டென்த்து பத்தி பேஸ்னாவே நம்ம ஒரு இப்பப்ப பத்து கால் நம்ம பேசலா அந்த அளவுக்கு நா சொல்லலா இப்ப நா சொல்ற பாருங்கஸ ஆ ஃபஸ்ட்டு என்னனா எங்க ஸ்கூல வந்து தேர்தல் நடக்கு மாணவர்களுக்கான தேர்தல் மாதிரி நடக்கு ஆ அதல வந்து நானும் பார்ட்டிசிபேட் பண்ண நானு அதுல கலந்துகிட்டே ஒரு வேட்பாளரா எனக்கு எ காலேஜ்ல இருந்து குடுத்த சின்னம் வந்து தம்ஸ் அப்
ம்
இதா என்னோட சின்னம்மா சொல்லி குடுத்தாங்க ஆனா அதுல ஒரு பிரச்சன என்னன்னா கிளாஸ் எத்தன பேர் வேணா இருக்கலா ஆனா மேக் சிமம் அவங்க ஒரு கிளாஸ் ரூமக்குள்ள இருந்து பாக்கம்போது கிளாஸ் பத்துக்கு ஒருத்தங்க போங்க அப்படிங்கிற மாரிதா சொல்லியிருப்பாங்க
ம்
ஆனா ஏ கிளாஸ்ல மட்டுமே ஆறு பேர் போனுன்னு இருந்தாங்க
ம்
ஒடனே எங்க சார் ஒருத்தர் வந்து நம்ம கிளாஸுக்குள்ள ஒரு எலெக்ஷன் வைக்கலா யாருக்கு அதிக ஓட்டுருக்கோ அவங்கள நம்ம தேர்தல நிக்க வைக்கலா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க
செரி
அந்த இதுலயு நா தா வின் பண்ணே ஆ வின் பண்ணே ஆனா எனக்கு வந்து ஆனாலு அவுங்க யாரு விட்டு குடுக்கல இதெல்லா வச்சுலா முடியாது நீங்க சொல்றதுக்காக தா எங்களால இருக்க முடியாது நாங்க கலந்துக்கணுனா கலந்துக்லால சோ நாங்க கலந்துக்கதா செய் வோன்னு சொன்னாங்க ஒரு ரெண்டு பேர் மட்டு இல்ல நாங்களு பாலாஜிக்கே சப்போட் பண்றோன்னு சொல்ட்டு மாறிட்டாங்க அப்படி ஆ ஓகே ஓகே சாரி
ம் ம்
அதுக்கப்பறோ வந்து ஆ ஆறு வேட்பாளர் ல இருந்து நாலு பேரா மாறிருச்சு
சேரி
ஓகே இப்படி எங்க காலேஜ்ல நடந்த எலக்ஷனா நா வந்து செகண்ட் தேர்டு பிளேஸ் வந்தே மூணாவது எடத்துல ஓட்டு படி பாக்கும்போது மூணாவது எடத்துக்கு வந்தே இப்போ இந்த மூமென்ட் இந்த ஒரு எடத்துல தா என்னோட லைஃபே ஒரு மாதிரி வேற மாதிரி மாறிச்சு என்னோட காலேஜ் வாழ்க்கையே வேற மாரி மாறனது இந்த எடத்துலதா என்னன்னா இப்ப எ எங்க காலு இந்த ஸ்கூல்ல பொறுத்தலவல என்னல்லா சொல்லி ஓட்டு கேட்பாங்க டின்னா சின்ன பசங்கள ஏமாத்தி கேட்பாங்க எப்டின்னா உங்களுக்கு நெறைய ஏமாத்தி கேப்பாங்க உங்க உங்க கிளாஸ் க்கு மூணு ஃபேன் மாட்டி தரோ
ட்ட்ட்
ம் அப்பறோ ம் ஏ சி மாட்டித்தரோ இதெல்லா அவங்களாலயே பண்ண முடியாதுங்கறது அவங்களுக்கு தெரியு ஆனா இந்த மாதிரி போய் சொல்லி போய் சொல்லி ஏமாத்தி ஏமாத்தி வாங்குவாங்க
இப்ப இந்த ஆட்சில என்ன நடக்குதோ அதே மாரியே
அந்த மாதிரி வச்சுக்கோங்களே ம் இதுலயும் சில பேர்ல என்னன்னா சொல்லுவாங்கன்னா நா ஸ்கூலுக்குள்ள சும்மிங் பூல் கட்டி தரே நீச்சல் குளம் கட்டித் தரே ஆ நம்ம கவுர்மெண்ட் ஸ்கூ இது ஸ்கூல்ல வந்து எங்க ஸ்கூல் வந்து எய்டட் ஸ்கூல்ங்கறனால அந்த சாப்பாடு தருவாங்க கவர்மெண்ட் லோன் தருவாங்கல்ல அதெல்லா நா உங்களுக்கு பிரியாணியா மாத்தரே இப்டில்லா சொல்லி கூட ஏமாத்தி சின்ன பசங்கள அட்ராக்ட் பண்ணுவாங்க
அ
நா இது வந்து நம்ம அந்த ஒரு நாளே நம்ம ஒவ்வொரு கிளாஸா போய் இந்த மாத்ரி நம்மளோட அ கோரிக்கைகள வெச்சு நம்ம வந்து ஓட்டு கேக்கலா
ஆ ஆ
குறுதிகள குடுத்து நம்ம ஓட்ட கலெக்ட் பண்ணலா நா வந்து போகும்போது இந்த மாதிரி எல்லா எதையுமே சொல்லல
ம்
இது போக நமக்கு லாஸ்ட் ஆப்ஷனா அ ஹோல் ஸ்கூலுக்கு கேக்குற மாத்ரி மைக்கு குடுத்து இந்த மாத்ரி உங்களோட வாக்குறுதிகள குடுங்க அப்டின் சொல்லி சொல்லுவாங்க
ம்
இப்டி நடந்த ஒரு இதுல
ம்
அ இப்டி போய்கிட்டு இருந்துச்சி நா வந்து க்ளாஸில யாரையுே அட்ராக்ட் பண்ற மாத்ரி இந்த மாத்ரி பொய் எதுமே சொல்லல
எனக்கு அத சொல்றதுல விருப்போ இல்ல ஏனா அது முடியாதுன் தெரியு சும்மா அவுங்கள இது பண்ண வேண்டா நம்மளு நடக்கற அரசியல் மாத்ரியே அவுங்களுக்கு ஒன்னு கத்து குடுக்க வேண்டா நம்ம எதா புதுசா பண்ணணு சொல்ட்டு அந்த மாரி எந்த பொய்யுமே நா சொல்லல
அப்போ என்னால நெறைய பேர அட்ராக்ட் பண்ண முடியல அதுக்கப்றோ இந்த மொத்தமா குடுக்குற மைக் குடுத்து பேச சொல்லுவாங்கல்ல
ம்
அப்ப எல்லாரு சினிமா டைலாக்ல்லா சொல்லி ஓட்டு கேட்டாங்க நா சொல்றதுதா செய்வே செய்யறதுதா சொல்லுவே அந்த மாதிரில்லா சொல்லி நெறையா பேரு நெறையா ஓட்ல்லா கேட்டாங்க நா வந்து நா வந்து லாஸ்டா பேசுனே
ம்
அப்டி நா லாஸ்டா பேசும்போது இவுங்க யார் சொல்றதையு நீங்க நம்பாதீங்க அ இதெல்லா எங்களாலயு பண்ண முடியாது நம்ம காலேஜ் மேனேஜ்மெண்ட் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டாலயு பண்ண முடியாது
ஆ ஒரு நிமிஷோ ஒரு நிமிஷோ இந்த செகண்ட் கால் வருது பேசிட்டு வரே
அப்படிங்களா செரிங்க ஓகே ஓகே